எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா சேரி சேரிங்க ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே தோழி
புளி கொழம்பு எப்டிங்க தோழி வெப்பீங்க
புளி கொழம்பா
ம் ஒங்க மெத்தட்ல சொல்லுங்க
புளி கொழம்பு அதாது காய் புளி கொழம்பு சாதாரணமா வைக்கிற மாரி தாங்க தோழி சும்மா கொஞ்சோ வெந்தயோ போட்டு தாளிப்பே தாளிச்ட்டு புளி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற வச்சர்றது
ம்
அப்றோ வெங்காயோ சின்ன வெங்காயம் போட்டா புளிக்கொழம்புக்கு நல்லாருக்கு
புளி கொழம்பு புளி கொழம்பு சொல்றே தோழி புளியே வீட்ல இல்ல மறந்துட்டு ட்டே பாருங்க தோழி ச்சே ஆ அதா அதுக்குதா ஏ பையன் திட்ரா நூறு தரவ கடைக்கு அனுப்றீங்க அப்டின்ட்டு அய்யோயோ ஆ சொல்லுங்க தோழி ஹலோ ஒரு நாய் கிராஸ் பண்ட்டு போச்சு தோழி கட்டாயிட்ச்சு ஹலோ தோழி கேக்குதுங்ளா இந்த காத்து சவுண்ட்லே கேக்காது போலர்க்கு தோழி ஆ கேக்குதுங்ளா ஹலோ